ஹாய் சிஸ்டர்
ஹாய் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க
சாப்டிங்ளா
சாப்டாச்சி நீங்க சாப்டீங்ளா
அ சாப்ட்டே சிஸ்டர் என்ன சாப்ட்டீங்க
நாங்க இன்னைக்கி ஃபீப் பிரியாணி
அப்டியா நாங்க வந்து சிக்கன் பிரியாணி
ம் என்ன ரைஸ்
என்னைக்கி
என்ன என்ன அரிசி போடுவிங்கன்னு கேட்டே
நாங்க வந்து பாஸ்மதியு போடுவோ இன்னைக்கி வந்து சீரக சம்பா ஆக்கணு பாஸ்மதி இப்ப அவ்ளவா பிடிக்கிறது இல்ல ஆ அத சாப்ட்டா கொஞ்சோ நெஞ்சி கரை கிறது தண்ணி தாகமா இருக்கு அதனால வந்து நாங்க இப்போ வந்து ஜீரக சம்பால தா எறங்கிட்டோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க
சீரக சம்பா தா யூஸ் பண்ணி இபோ பண்னே
அப்படியா ம் ம் வீட்டல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்கோ அதா பண்ண
ம் ம் நல்லா இருக்காங்க
ம்
எதோ சொல்ல வந்திங்களே
என்ன பண்ணீங்கன் கேட்டே
சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு இது ரைத்தா பண்ணோ ரைத்தா பண்ணிட்டு சிஸ்டி ஃபை
ஓகே ம் நா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தா பண்ணே ரைத்தா வெச்சே
அப்படியா ம் அப்ப நீங்கள் நாங்களு கிட்ட தட்ட ஒரே காம்பினேஷன் தா பண்ணிருக்கோம் போல
ஆமா அல்வா கேட்டாங்க பிரட் அல்வா செய்லையான்னு தம்பி கேட்டா அப்பா எனக்கு முடியல ப்பா வந்துட்டே எனக்கு இப்ப முடியல அதனால பண்ண முடில எனக் நா ஈஸியா பண்ணுவே பிரட்ட என்ன பண்ணது குட்டியா கட் பண்ணிட்டு
ம் மில்க் பிரெட் வாங்குவீங்ளா நார்மலா பிரெட்டு பாக்கெட் கடைல விக்றது வாங்குவீங்ளா
மில்க் ப்ரெட்டு வாங்கினா இன்னு டேஸ்ட்டா இருக்கு நார்மல் ப்ரெட்டு் தா இங்குன குள்ள கெடைக்கு
ஆ
அதோட அந்த பிரெட்ட என்ன பண்றது ப ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி நெய்யு எண்ணெயு ஊத்தி ஃப்ரை பண்ணி எடுத்தற்னு தனியா
அப்படியா நெய்யு என்னையிமே ஊத்துவீங்களா எவ்ளோ என்ன எவ்ளோ நெய் ஊத்துவீங்க
டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு
ம் எத்தன பிரெட் போட்டா எத்தன பேர் சாப்பல்லா
அன்னைக்கு ஒரு ப்ரெட் பாக்கெட் ஃபுல்லா போட்டே
ஒரு ப்ரெட் பாக்கெட் ஃபுல்லா ஒரு இதுல எத்தனை சின்ன பாக்கெட்டா பெரிய பாக்கெட்டா
பெருசு
அப்படியா ஒரு பெருசுல வந்து எத்தன இருக்கு எத்தன பிரெட் ஸ்லைஸ் இருக்கு
கௌன்ட் பண்லையே
ஒரு டுவெண்ட்டி ஒன் இருக்குமா
ஆ அது கம்மியாதா இருக்கு ஒரு டுவெண்ட்டி தா இருக்கு மேக்சிமம் டுவெண்ட்டி இருக்
அப்படியா
ம்
அப்படியா ம்
அப்றோ நெய்ல கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு வறுத்து அத தனியா வதிரிக்கணு கிஸ்மிஸ் பழோ முந்திரி பருப்பு ட்ரை ஃப்ரூட்ஸு அத எடுத்து தனியாக வெச்சுக்கணு இது இருந்தாலு போடலா அந்த வெள்ளரி வெதெல்லா போடுவாங்க அதுல ப
அ பம்கின் செஸ்ட்டு சீட்ஸு சாரப்பருப்பு எல்லா போடுவாங்களா
ஆமா அதெல்லா போடுவாங்க நல்லாருக்கு வந்து நா அதெல்லா போடாம கிஸ்மி அத கிஸ் மிசு இல்ல முந்தரி பருப்பு மட்டு வாங்கி நெய் வறுத்து அத தனியா எடுத்து வச்சுட்டு ஆஹ் பால ஊத்தி காச் சி இந்த இது இது பண்ணோல ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோல அத போட்டு ஜேது உங்க பொண்ணா
ஆமா எ பொண்ணுதா ஆ அவங்க அப்பாவுடைய சென்ட பாட்ல எடுத்துட்டு அவளுக்கு போட்டு உடணுமா அத எடுத்துட்டு அம்மா எனக்கு போட்டுடு அம்மா அம்மான்னு பின்னாடியே வந்துட்டுருக்கா
அது போட்டு விடுங்க பாப்பாக்கு
ஆமா அது சென்ட் வந்து போடலா அந்த ட்ரெஸ்ஸே வாயில வைக் கிதுங்களா அதே பயமா இருக்கு
வேண்டா வேண்டா
சில பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப வாசனையா இருக்கனால வாமிட் எடுத்து துருவாங்க அதுவே சென்ட் போட்டுக்குதா அதுவே கழுத்துல வச்சு அது
அது எப்டி போறாங்கன்னு பாக்குதுங்கல்ல இப்புள்ள பிள்ளைங்கல்லா டேலண்டா
ஏன்னா ரொம்ப வந்து இது பண்ணுதுங்க ம்
கத்துக்குடுவாங்க செஞ்சு பண்ணிருவாங்க உங்க பொண்ணுக்கு எத்தன ஏஜ் ஆகுது
ஏ பொண்ணுக்கு வந்துட்டு ரெண்டு வயசு ஆக போது
ம் சேரி செரி ஓகே
கீழ வந்துட்டு அரபிக் கிளாஸ் எடுப்பாங்க
ம்
அரபிக் கிளாஸ்ல பிள்ளைங்க இருக்குதுங்க அதனால கொஞ்சோ நேரோ வெளியே காத்தோட்டமா வந்து உக்காரலா
ஹ ஓகே ஓகே ஓகே ஓகே
ம் நீங்க உங்க ஈவ்னிங் ரொட்டீன்னு எப்டி இருக்கு
ஈவ்னிங் ரொட்டீன் வந்து இனிமே தா ஸ்டார்ட் பண்ணணு
இங்க
டீ போடணு நா டீ போடணு பா சாப்புற சாப்ட்டதுலா இருக்கு கடக்கு எதாவ்து
நீங்க அந்த பிரெட் அல்வா ரெசிபி ஃபுல்லா சொல்லிட்டீங்களா
இல்ல சிஸ்டர் அதா பேச்சு மாறிருச்சு
அது வந்து எப்டி செய்வீங்க எண்ண ஊத் ஊத்தி நெய்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்பீங்க அதுக்கப்புறோ கிஸ்மிஸ் முந்திரி நெய்ல வறுப்புறேன்னு சொன்னீங்க
ச்சுல்ல இருக்க கூடாது சிம்ல தா மீடிய சிம்லா தா வச்சிருக்கோனா அது வந்து கறிகிட கூடாது ஆஹ்ஹா கரன்ச்சியா வரணு அப்போ தா அது சாப்பிடும் போது அந்த க்ரன்சினஸோட அந்த சாஃப்ட்டுனஸ்
சேரி ஓகே அதுக்கப்புறோ
பால ஊத்தி காச்சிக்கிறணு பாயில் காய்ச் காய்ச்சிட்டு சீனி அதுலா போட்டுரணு நம்மள் மில்க் மாரி இருந்தாலு போட்டுக்கலா
ஆ சீனி மில்க் மேடு அந்த பால்ல சூடா இருக்கும் போதே
ஆ அந்த பால்ல அந்த இது ராஸ்க்கு எல்லாத்தையுமே போட்டுரணு போட்டு கிண்டிட்டு மேலா சுகரு அந்த நட்ஸ்செல்லா நம்ம இது பண்ணோல்லா ட்ரை பண்ணி வச்சோர்வோ நட்ஸ்சு அதா அந்த இத போட்டுரணு போட்டுட்டு அ ச ச இது பண்ணலா சேவ் பண்ணலா ஜில்ன்னு சாப்புல்லா நம்ம இதாவு சாப்பல்லா ஊருக்கின் கிண்ட கிண்ட ஆ மில்கா போ இது பண்ணிரு அப்படி உறிஞ்சிரு எல்லாமே
ஆ அது நல்லாருக்கு ஒரு ஸ்வீட்டுன்ன
ஆமா ஸ்வீட் நல்லாருக்கு
ஆ
டேஸ்ட்டாருக்கு
ம் வேற என்ன நீங்க டிப்ரெண்டா பண்ணுவீங்க பிரியாணிக்கி ப்ரெட்டல்வாத்
வேற கத்திரிக்காய் ரைத்தா பண்ணுவோ வேற அவ்ளோதா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா அதனால வர் ஆ கத்திரிக்காய் நெய்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆ அஹா எண்ணெய்ல எண்ணெய்ல
ஆ
ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு
நெய்யுங்க ஒ என்னடா கத்திரிக்காவ நெய்ல ஃப்ரை பண்ணுவான்னு சொல்றாங்களேன்னு பாக்குறே நானு
டக்குன்னு எனக்கு இதாயிடுச்சு அத பத்திய பேசிட்டுருக்கவு அதே வந்துருச்சு போல
ஆ
அதுலா வந்து எள்ளு வெள்ள எள்ளு போடுவாங்க ஆ நடக்கல்லா ஆமா நட
ஆ
ஆ மொளகாத்தூளு அந்த கத்திரிக்காய் நெய்ல ஃப்ரை பண்றோல்லா அப்ப மிளகு இதெல்லா போடுவாங்க
ஆ மிளகு கத்திரிக்காய அதெல்லா போட்டதுக்கு அப்புறோ
ம் போட்டதுக்கப்பறோ தனியா ஒண்ணு பொடி எனக்கே வந்து ரொம்ப நாளாச்சு லாஸ்ட்டா அங்கே சென்னேல பண்ணது அதோட அவ்ளோதா அந்த பக்கமே போறதே இல்ல சிஸ்டர் எ சிஸ்டர் வீட்ல லாஸ்ட்டா பண்ணே அத ரொம் பனாலாச்சா எனக்கு மறந்துருச்சு
ம் ம் ம் எங்க வீட்ல வந்து என்ன பண்ணுவாங்கனா ஏதாவுது ஒரு ஃபங்ஷன்னாதா எல்லா வெரைட்டி பண்ணுவாங்க
ஆமா
மெத்தப்படி வந்துட்டு பிரியாணி ரைத்தா பண்ணிட்டு ரைத்தால வந்து செல பேர் நீங்க ரைத்தால வந்து அ ஆனியன வந்து எப்பிடி கட் பண்ணுவீங்க அ நீள நீளமா கட் பண்ணுவீங்ளா இல்ல சாப்
ஆம் சாப்பண்ணியு போடுவே சாப்பர்ல உள்ள ப்ளேடு எங்கே போட்டான் தெர்ல எம்பைய
அய்யய்யோ அ
அதுனால வந்து சாப்பரு நைஸா இது பண்ண ஸ்லைஸா வந்து கட் பண்றது ஆமா அத எடுத்துட்டு வந்து சாப்பற எடுத்துட்டு வந்து வெளாண்டுகிட்டே உக்காந்திந்தா
ம்
பிரஸ் பண்ணி வெளாண்டுகிட்டே இருந்தா அந்த சாப்பற எங்கியோ போட் டான் அந்த இத ப்ளேட மட்டு எங்கியோ போட்டான் தெர்ல அனால ஸ்லைஸ்ஸாதா கட் பண்ணி போட்டே இன்னிக்கி
அப்படியா அந்த ஸ்லைஸா கட் பண்ணி போட்றது னா எனக் புடிக்காது எனக்கு வந்து நல்லா சின்ன சின்னதா துரு வி நல்ல தயிர்ல நெறையா போட்டு கொத்தமல்லி உப் பு இதெல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பறது புடிக்கு அதுக்கப்பற வந்து ஃபிரிணி ஃபிரிணி வந்து ஆமா ஃபிர்ணி செய்வாங்க ஃபிர்ணி எப்டி செய்வாங்கனா நெய்யி ஊத்தி எ ரவ ஃபிரிணியு செய்வாக அரிசி போட்டு பாஸ்மதி அரிசி இருக்கில அதுக்கூட ரெண்டு பாதா முந்திரி எல்லாத்தையு ஊற வச்சு அத அர ச்சு அத அரச்சு பால வந்து நல்லா ரெண்டு லிட்ரு பால் வந்து நல்லா காச்சி அந்த அரச்சத பேஸ்ட் ட என்ன பண்ணுவாங்க அதுல போட்டு நல்லா கிண்டி அப்டியே கெட்டியா வரு
ம் அதா ரீசன்ட்டா நா பாத்த இதுல இன்ஸ்டாக்ராம் ல ம்
வந்து முந்திரி திராச்ச ஏய் போட்டு அதுல வந்து போட்டா அதிர்னி செய்
வாய்ஸ் பிரரேக்காகுது சிஸ்டர் ம் ன இப்ப க்ளியரா இருக்
ம் ம் அ அந்த மாரி செய்வாங்க எங்க வீட்டு சைட்லா ஃபிர்னி செய்வாங்க கேசரி செய்வாங்க கேசரி நா நல்லா செய்வே கேசரி வந்து எப்டி செய்வேனா வந்துட்டு அ நெய்யில வந்து நல்லா ரவைய வறுத்துட்டு அப்பிடியே வந்து சுடு தண்ணி ஊத்திருவே ஒரு கப்பு சுடுத்தண்ணி ஊத்தி நல்லா கிண்டிகிட்டே இருந்தா அந்த ரவ வெந்து வரு வெந்து வர பக்குவத் பண்ணணுனா கேசரி பொடி கலர்காக போட்டுட்டு நெறைய கலர்‌ இருக் கு கேசரில லெமன் கலர் எல்லோ இருக்கு ஆரஞ்சு இருக்கு ரெட் இருக்கு நம்ம வந்து நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் வந்து நம்ம போட்டுக்கிறணு போட்டிட்டு சீனி போடணு இப்ப வந்து காடம்ளரு அ ரவா போட்டோனா காளுக்கு ஆ வந் து ரெண்டு டம்ளர் சீனி போட்னு அந்த அந்த டம்ளர்ல
கா டம்ளர்லே வந்து ரவா காடம்ளர் எடுத்துட்டா அதுல இது கா டம்ளர்ன்னா ரெண்டு ட டம்ளர் வே ரெண்டு கா டம்ளர் போடணு
ஆமா இல்ல ரெண்டு டம்ளர் போடணு ஃபுல்லா
ஃபுல் சீனி அதாவது கா ரவைக்கு ரெண்டு டம்ளர் சீனி
ன்ற சரி ஒன்று போல
ஆ அதா நா எதுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸா இருக்குமேங்கு
ஆமா சில பேர் ரொம்ப ஸ்வீட்னஸ் தா கேப்பாங்க கேசரி என்ன ஸ்வீட் இல்ல மண்ணு மாரி இருக்கு டிமாங்க அதனால வந்துட்டு நம்ம ரெண்டு போட்டா ஆமா நெய்யில ஃப்ரை பண்ணிட்டு சுடு தண்ணி ஒரு கிளாஸ் ஊத்திருவ தண்ணிதா வந்துட்டு அ ஆமா
எவ்வளோ தண்ணி ஊத்து வீங்க
சன்